சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே அப்பறோம் ஆ ஒன் ஆ சாப்ட்டே இப்பதா சாப்ட்டு முடிச்சே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டப்பா
அ அ செரி செரி செரி இன்னைக்கு என்ன டியூஷன்ல பிக்கப் பண்ணும் போது பாப்பே உங்கள உங்கள பாக்கவே முடியல என்னாச்சு
வண்டி அ டூஷன் மிஸ்ஸோடைய ஹஸ்பண்ட்டுது வீல் பின்னாடி கழண்டி உருண்டு போயிட்ச்சா அவரு தள்ளிகினு வந்து வீட்ல விட்டாரு போலருக்கு பசங்கள கிளாஸ்லந்து பிக்கப் பண்ண போயிருக்காரு அத மாரி ஆயி ருச்சி நடுல அதனால நானு போய்அ பசங்கள கூட்டிட்டு ஆ அ வரேன் சொல்லிட்டு நா வேகமா போயிட்டே பசங்க எங்கக்கிறாங்கனு தெரியாத மறுபடியு கால் பண்ண அவருக்கு அவரு பசங்கள பிக்கப் பண்ணவே இல்ல அங்கேயேதா இருக்காங்கன்னாரு சரின்னு சொல்லிட்டு போய் அங்க பசங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கந்து பேசிகிட்டே வந்தோ அப்பறோ அப் ஆப்போசிட்ல வந்தாரு வந்துட்டு அப்பறோ கேட்ட அவ டயரு ரு ரெண்டு போல்ட்டு கயிண்டு டயர் பின்னாடி போயிச்சா போயிச்சு நா பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டேன் உன்னாரு சரின் சொல்லிட்டு அங்க அவரு பொண்ண எறக்கி வுட்டுட்டு நானு இவள இட்டுக்கின்னு வீட்டுக்கு வன்ட்டே அந்து அவுங்களுக்கு கால் பண்ணி சொன்னே பாருங்க கொஞ்சோ ம் விழுந்துட்டுரா அடிபட்டுருக்கா ஏன்னா அவ்ரு சொல்ல மாட்டாரு பேக் வீலாச்சே பின்னாடி திடீர்னு சடன்னா ல விழுந்துட்டு இருப்பாரு ஆ கொஞ்சோ கீழ போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னே செரிப்பா நா பாக்குறேன்னு சொன்னாங்க நாளைக்குதான்ப்பா கேகணு எப்டி இருக்காரு ம் ம் சொல்ட்டு
கீழ விழுந்தனா என்னன்னு சொல்லவே இல்லையா மிஸ்ஸு கிட்ட கூட சொல்லலையா அவ்ரு
சொல்லலப்பா சொல்லல நா நா எப்டி கேக்குறது அவ்ர நானு அச்சச்சோன்னு சொன்னதுக்கு அவ்ரு ம் நா பேலன்ஸ் பண்ட்டமா நா நின்ட்டமான்றாரு ஆனா நிக்கலா முடியாதுனு கொஞ்சோ அப் டி நம்போ யோசிச்சு பாத்தாவே தெரியுதலப்பா எப்டி நிப்பாருனு திடீர்னு பேக் வீல் போய்ச்சுன்னா எப்டி நிப் பாரு அவ்ரு
கண்டிப்பா வண்டி மூவிங்ல இருக்க போது எப்டி நம்ம வந்து நிக் க முடியு யாரா இருந்தாலு செரி எப்டி நிக்க முடியு நம்ம என்னா ஜிம்னாஸ்டிகா பண்றோ அங்க
அதுதா எனக்கு பெரிய யோசனையா இருக்குது ம் அதனால அவுங்ககிட்ட சொல்லி அவ்ர கொஞ்சோ அ அவ டீஷர்ட்லா போய் பாருங்க ஆயானு சொன்னே பாக்குற பாக் குறனு சொன்னாங்க மறுபடியு நானு கேக்கல செ செரி அப்புறமா தா மெசேஜ் போட்டு வுட்லா இன்ன பண்ணாங்க இன்ன செஞ்சாங்கனு சொல்லிட்டு
அதுவரையு பசங்கள கூட்டு போபோது ஏதாது ஆயிருந்தா என்ன பா பண்ணி இருக்கறது அதுவர ஏதோ கடவள் கூட இருக்காரு அந்த அண்ண தனியா போபோது இதாயிருக்கு
சொல்லிட்டே இருந்தாங்க வண்டி சரியில்ல வண்டி மாத்தணுனா வேணா வேணா சொல்லிட்டே இருந்தாரு ஆ நேத்து கூட நானு அவுங்க ரெண்டு பேரையு சேந்த மாரி இங்க பாத்தே நானு பின்னாடி ஆளு யார்னா உக்காந்துட்டு இருந்தா ரொம்ப அடிப்பட் டுருக்கு வண்டி அதுவு மூவிங்ல இருக்கு போது இந்த மாரி ஆயிந்தா அது வரையு எதுவு ஆவாத ம் அது ஒருத்தர் கூட இன்ஃபார்ம் பண்ணாம அவ்ரே மேனேஜ் பண்ணிக்கலான்னு வந்திருக்காரு வந்து அந்த பைக்க வுட்டுட்டு இன்னொரு பைக் எடுத்துட்டு போயி கூட்டிட்டு வந்துட்லான்னு நெனைச்சிருக்காரு போல இருக்கு நானு டைம் ஆயிடுச்சுன்ட்டு போய் அங்க கீழ வெயிட் பண்ணினு ருக்கு போது பாத்தா தா அவ்ரு வண்டிய தள்ளமோ ஒரு மாரி டயர்டா தள்ளிக்கினு வராரு அப்பயே பாத்துட்டு நா என்னன்னு கேட்டு நா போயிட்டே கூப்ட ஆனா ஒரு இவோ சொல்லிருக்கலா மெயினா அவ்ங்க ஒய்ஃபுக்கே அவ்ரு சொல்லல அப்றோ நம்மகிட்ட எப்டி சொல்வாரு அதனால சொல்லிட்டு வன்டே நானு
கரெக்ட் தா அவுங்க அப்பா போய்ருந்தா என்ன பண்ணிருக்குறது
அப்பா அந்த வண்டி எடுக்க மாட்டாரு அப்பா எடுக்க மாட்டாரு அந்த வண்டிய இவுங்க ரெண்டு பேர் தா எடுப்பாங்க அப்பா ஆக்டிவா வச்சுருக்காரு அதா எடுப்பாரு
ஓகே அப்பனா ஓகே நா அதுதா யோசிச்சே அப்பா எடுத்துருந்தா என்னாயிருக்குமோ நெலம அப்டின்தா யோசிச்சே நானு
இன்னொரு வண்டி இருக்குல்ல அந்த வண்டிய எடுத்துப்பாரு இந்த வண்டி எடுக்க மாட்டாரு இந்த வண்டிய மாத்திர்ணு னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அவரு ஊர்ல இருக்கும் போதே வந்தது சொல்லினும்பானு அவது ஓட்டிடுலா ஓட்டிடுலான் ஓட்டினுக்கிறாரு இதுவே அவங்க எடுத்துருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆயிருக்கது
கண்டிப்பா அவங்களு போயிந்து வுளுந்திருந்தாங்கனா என்னத்துக்கு ஆயிருக்குறது இந்நேத்திக்கி
ஆமா எப்பா எதோ கடவுள்தா தொண இருந்தாரு எதாவ் பெருசா அடிபட்டுருந்தா என்ன பண்றது நம்ம
எதோ ஜென்ஸா இருக்க வச்சு பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டாங்க நம்பளா இருந்தா என்னாய்ரு டொபக்கடினு ஊந்து என்ன ஆயிருக்குமோ சோ நெனச்சே பாக்க முடில அதுவு பேக் வீலு உருண்டு கயண்டி ஓடுதுன்னா என்ன பண்றது ஒன்னுமே பண்ண முடியாது
ஃபிரண்ட் வீல்னா ஓ னா அப்டியே கீழே எறங்கி நின்னுடு நம்பளு அப்டியே முன்னாடி நின்னுடுவோ பேக் வீல்லதா டக் குன்னு சரிஞ்சுருவோ நம்போ பின்னாடி அ பெல்ட் அடிச்சுன்னு உழுந்துருவோ
கண்டிப்பா கண்டிப்பா சரி அப்றோ இன்னைக்கு யோகா கிளாஸ் போனீங்களாப்பா
ஆ போனம்ப்பா சூரிய நமஸ்கார சொல்லி குடுத்தாங்க சூரிய நமஸ்கார் கல்ல ம் நெறைய பெனிஃபிட் இருக்கு நானூறு கலோரிஸ் பர்ன் ஆகுது பதினஞ்சு கிலோமீட்ரு நடந்து துக்கு சமோ அன்னன் நெறைய சொன்னாங்கப்பா இன்னைக்கு நீங்கதா வர்ல
நாந்தா மிஸ் பண்ணிட்டே இன்னைக்கு வரணுனு நெனைச்சே எங்க இந்த பசங்க வீட்டுல இருக்குறதுனால என்னால டைமுக்கு எழுந்து குடுத்துட்டு வர முடியல குடுக்காம வந்துட்டோனா அது ஒரு பிரச்சன அதனாலதா சரி என்னடா இது நானே வெ ஸ்கூல் இது லீவ் விட்ட லந்து நெறைய கிளாஸ் மிஸ் பண்றே அதா ஒன்னு புரியல எனக்கு எனக்குமே ஆசையா இருக்கு நம்ப வந்து ஃப்ரீயா இருக்கறதே அங்க வந் து ரெண்டவர்தா அந்த ரெண்டவரும் போ முடியலேன்றுக்க எப்படா ஸ்கூல் தொறக்கு எப்படா இதுவாகுன்ற மா திரி இருக்து
வெயில பாத்தா ஸ்கூல் தொறக்குற மாரியா இருக்குது
கண்டிப்பா வெயிலு ஒரே அப்பா முடியல நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் கன்ஃபார்ம்மாமே
ஆமாப்பா அது ஏழு அ ஏழ்ர மணிக்குதா சொன்னாங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இல்லன் சொல்லிட்டாங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ட்டாங்க நாளைக்கு நைன் தேர்ட்டிக்கெலா விட்ருவாங்க ரிசல்ட்ட
ஓ ஓகேப்பா சரிப்பா இப்ப சூரிய நமஸ்காரம் எல்லாரும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்ளா
இல்ல இல்ல முடியல எல்லாருக்கு
சர்
ரொம்போ கை வலிக்குது கரெக்டா அந்த பொசிஷன் எல்லா வர்லப்பா வயசாயி போச்சுல்ல எல்லாருக்கு பெயினா இருக்குது
ம் செரிப்பா செரிப்பா
தா நல்லா வரணு ஆ நம்பளுக்கு உடனே எல்லா வராது கொஞ்ச கொஞ்சமா சொல்லி தரேன் சொன்னாங்க மேமு ம் அதனால அதனால போனதுனா டக்குன் டக்குன்னு நம்ம செய்ய முடியாது நம்பளால
ஆமா பாக்கறதுக்கு தா ஈஸியா இருக்கா மாதிரி இருக்குது ஆனா செஞ்சாதா ரொம்ப கஷ்டமா இருக் கு நம்பள்க்கு எப்டி செய்ய போறோன்ற மாத்ரி
ஆமா ஆமா
டிஃபன் என்னப்பா பண்ணீங்க
டிஃபனா இட்லிப்பா இட்லி சட்னி ம் இந்தம்மா அவுங்க அத்த கூட போய்ட்டு பர்த்டே பார்ட்டில பிரியாணி சாப்ட்டு வந்ட்டாங்க நாங்க மூணு பேர் மட்டுந்தா சாப்ட்டோ அப்றோ
உ அண்ண வந்துட்டாறா
ஆ வந்துட்டு சா சாப்பிட்டு படுத்துட்டாங்கப்பா
சேரி சேரி நீங்க தா முழிச்சின்ருப்பீங்ளா
ஆமா ஆமா நீங்க என்ன சாப்டீங்க
நாங்களா அதா மத்தியானோ எறா தொக்கு பண்ணோ அது இருந்துது அத தொக்கு இருந்துது சப் பாத்தி ரெண்டு இருந்துது சாதோ இருந்துது தோச மாவு வாய்ன்டு வந்தா இதோ மாவு காலி செரி தோச மாவ தோச எல்லா இருக்கறத வெச்சி ஆளுக்கு ஒன்னொன்னு அப்டியே கொஞ்ச கொஞ்சோ சாப்ட்டு காலி பண்ணிட்டாங்க மூஞ்சு போச்சு கத அவ்ளோதா அவ்ளதா இதோ படுக்கணு செரி பாத்திரல்லா தேய்க்கணு செரி பேசிட்டு போயிட்டு தேய்க்கலா அப்டின் சொல்லிட்டு தா உங்ககிட்டப் பேச வந்தே அதா யோகா கிளாஸ் வரலையே அதே மாத்ரி டியூஷன் ஏவ் இங்கியே பாப்போ அதயு உங்கள பாக்கலயே என்னா ஆச்சு தெரிய்லேன்ட்டு தான்ப்பா இப்ப கால் பண்ணே வேற ஒண்ணு இல்ல
சேர் சேரிப்பா தூங்கிட்டாங்ளா பசங்க
எப்டி தூங்குவாங்க பாருங்க நைட்டு பன்னெண்டு மணி வரியு முழிச்சின்ட்ருப் பாங்க நாளைக் கால்ல பன்னெண்டு மணி வரையு தூங்குவாங்க அவுங்கல்லா இவ்ள சீக்கிரோ தூங்குறா ஆளா நம்பள தூங்க வெப்பாங்க நம்பளல்லா உட்டா இருவத்தி நாலு மண் நேரமு தூங்கலா போல இருக்குது இவங்களா ஆ ஆ இதோ வெளிய இப்ப கூட வெளிய வெளாடிட் தா இருக்கிறாங்கோ ஒம்போதர வரையு வெளாடிட் தா உள்ள வராங்களே வந்துட்டு இப்பயு சின்னவரு வெளிய வெளாடின் தா இருக்கிறாரு இப்ப இதுக்கு மேல அதுக்கப்பறோ மேல வா க்கிங் போவாங்க மாடிங்கி போயிட்டு வந்து படுக்கற்துக்கு பத்து பதனொன்னு ஆயிடு அதா செரி ஊருக்கு போறமே ட்ராாலி வேணு அப்டின் சொல்லீட்டு அங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்ருந்தே அவுங்க வெளிய போயிருக்காங்ளா பத்து மணிக்குதா வீட்டுக்கு வருவேனாங்க பத்து மணிக்கு வாங்க நா எடுத்து வெக்கிறன்னாங்க செரி போலா அப்டின்ட்டுதா செரி வண்டி எல்லாமே வெ ளிய தா விட்டு வெச்சிருக்கே வந்து போய்ட்டு எடுத்துட்டு வந்துற்லா இது நாளைக் கி வேற ஃப்ரை இது வாச்சே ஃப்ரை டே வாச்சே ஃப்ரை டே அதுவு எப் டி அவுங்க வீட்லருந்து எடுத்துட்டு வரது அப்டின் சொல்லி இன்னைக்கி நைட்டு எடுத்துட்டு வந்துட்டம்னா நாளைக்கு பேக் பண்ணிட்டு நாளனைக்கு கெளம்ப கரெக்டா இருக்கு அப்டின்ட்டுதா சரினு கம்முனு விட்ட இன்னு நா வண்டிய கூட உள்ள ஏத்தல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எப்ப போன் பண்ணுவாங்க செரி அது பத்தியு உங்களுக்கு ஒரு போன பண்ணி பேசிர்லா அப்படின்னு தா கால் பண்ண
செரிப்பா செரிப்பா
அ
ஊருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
அந்த கதைய ஏ கேக்குறீங்க அதையா அப்புறமா சொல்றே நா அந்த கதைய உம்
செரிப்பா செரிப்பா எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடறே
ஆ செரிப்பா ஓக்கேப்பா வச்சிட்டுமா
ஆ செரிப்பா யார் போன்